கிளா
க்கேங்க நீங் நல்லாருக்கீங்ளா?
அ நல்லார்க்கங்க எவ்வளோ நாளாச்சுங்க ஃப்யோன் பண்ணி
ஆமாங்க அதா செரி ரெம் நாள் ஆச்சா பேசி செரி கூப்ட்டு பேசிக்கலா என்ன பண்ணறான் கேட்லா என்ன வேலையெல்லா முடிச்ட்டிங்ளா என்ன பண்றீங்க?
அ முடிச்ட்டங்க கொழந்தைகள்லா எல்லா ஸ்கூலுக் போய்ட்டாங்களா நல்லாருக்காங்களாங்க?
ஓ எல்லா ஸ்கூலுக் தாட்டிவுட்டுட்டுங்க சமைச் முடிச் சாப்புட்டு இப்பதா உங்குளுக் நா கூப்பிட்றங்க.
செரி செரிங்க நானு வேல முடிச்சாச்சுங்க வேல முடிச்சாச்சுனா துணி தொவைக்கிற வேல அந்த மாரிதா செஞ்சிருக்கே. ந மூணு பேரு பொங்கல் வரப்போவுது. ஒயிட் வாஷ் பண்ணனு வீடெல்லா சுத்தம் பண்ணனு நெறைய வேலை இருக்குங்க.
ஆமாங் கண்டிப்பா கண்டிப்பாங்க எல்லா வேலையு செய்யணு இல்லைங்ளா? வீட்லா சுத்தம் பண்ணி
நீங்ளே செஞ்சுருவிங்ளா இல்ல ஆ வேறாச்சு செய்யறக்கு ஆள்கள் வருவாங்களா?
இல்லிங்க நாங்ளே பண்ணிருவோ. நானு அவருமே பண்ணிருவோங்க ரெண்டு பேருமேயு அதனால் நான்லா ஒட்ரை அடிச்சு உட்டு நல்லா ஃபேன்லா தொடச்சு உட்டுட்டு நா தொடச்சி குடுத்துருவே அவரேவு ஒயிட் வாஷ் பண்ணி உட்ருவாரு.
ஓ அப்டிங்ளா சேரி சேரிங்க உங்குளுத் சின்ன வீடுங்ளா பெரிய வீடுங்ளா?
எனக் பாத்தீங்கன்னா மூன் ரூம்பு இருக்குதுங்க. மூன் ரூம்மே அவரேவு அடிச்சு உட்ருவாருங் காலைல ஆற ஆறு ஏழு மணிக் ஆம் ஆரம்ச்சாருன்னா ப்பறோ சாயந்தரோ ஏழ் மணிக் முடிச்சிருவாருங் அவரே அடிச்சு முடிச்சிருவாரு.
அப்படிங்ளா சேரி சேரிங் எங்குளுது வாடகைக் கொஞ்சோ வீடு இருக்குங்ளா அதுவு அப்புறோ வெளிய காம்போன்டு பெருசா இருக்குங்க அது ஒருத்தருங்களால ரெண்டு பேத்துனால பூசவே முடியாது. எங் வீட்டுக்காரு வேலைக்கும் போய்ருவாரு தோட்டத்தும் போய் சாய்ங்கால் நேர் தோட்டத்துக்கும் போய்ருவாருங்க. அதனால் அவருக் டைமே இல்ல அதனால் நா ஒ ஒரு ரெண்டு மூணு பேரு ஆள் விட்டுருவங்க. வீட்டுக்குள்ள எல்லா பக்கோ அடிச்சிருவாங்க நம்ம என்ன சமையல் மட்டு செஞ்சுட்டு அவங்களுக்கு டீ வெச்சு குடுத்துட்டு பாத்துட்டுந்தா போதுங்க பொருள் எல்லா வாய் அவங்களே வாய்ங்கிட்டு வந்துருவாங்க ரெகுலரா அவுங்கதா அடி ப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர்ருக்காங்க அவுங்களே வந்து எல்லா மே அடிச்சிருவாங்க வீட்டுக்குள்ள டிஸ்டம்பரு வெளில சுண்ணாம்பு அதல்லா அவங்களே செஞ்சுருவாங்க.
ஓ பரவால பரவால்லைங்க ஏனா அவ்ளோ பெருசா செய்ய முடியாது இல்லிங் தனியா.
ஆமாங்க ம் செய்ய முடியாது நம்ம வந்து சமையல் செஞ்சுட்டு வீட்டுக்போ அந்த பாத்தரம் எல்லா எடுத்து வெ அவங்க எடுக்கவ் பூசம் போது நம்மளு எடுத்து வெச்சு நம் செல்ஃப் எல்லா நீட் பண்ணி பாத்தரங்ளெலா இந்த பொங்கல்னாலே பெரிய வேல தானுங்க பித்தள பாத்தரங்களை எல்லா ஃபுல்ல கழுவி எல்லாமே சுத்தம் பண்ணோணும்லங்க அதுக்கு அதுக்கே நம்மளுக்கு ரொம்ப டைம் பத்தாதது டயர்ட் ஆயிருவோ அப்புறோ சுண்ணாமு மூசன்னா ரொம்ப முடியாது இல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்மளையு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அத ஓர்சல் பண்ணி சமைச்சு அந்த பாத்தரோல்லா எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு வழியாயிடு கிச்சன்ல
ஆமாங்க பித்தால பாத்திரோல்லா நீங்க எப்பிடி மழ தண்ணிலேயே நல்ல தண்ணில்ல மழ தண்ணில மழ பேஞ்சுன்னா மழ தண்ணி எடுத்து வச்சுக்கலா நீங்க நல்ல தண்ணியில தான கழுவீங்க
ஆமாங்க உப்பு தண்ணி போட்டா துருபிடிச்சிருங்க அது
ஆமாங்க உப்பு தனியே போட்டு கழுவுனதே இல்ல அதுக்கு என்னென்ன போடுவீங்க எலுமிச்சப் பழோ புளி போடுவீங்களா இல்ல பீதாம்பரி பவுடர் போடுவீங்களா
நா பாத்தீங்கன்னா இதுதா போட்டுருக்கே புளியோடு தா விளக்குவேங்க
ஓ செரி செரிங்க அனா
புளி லெமன் போட்டீங்க வெச்சுகோங்களே நல்லதுங்க மித்ததெல்லா போட்டா போவறத்துக்கல்லா வந்துருச்சு பொடியெல்லா போட்டு வெளக்குறாங்க ஆனா நம்மளுக்கு அது பழைய காலத்துல்லந்து புளியே யூஸ் பண்ணிக்கிறாங்க பித்தள பாத்தரத்துக்கு வெளக்கரத்துக்கெல்லா புளிதாங்க போட்டு வெளக்குவே நானு
ஓ செரி செரி நானு புளியு எலுமிச்ச பழோ வந்து மரத்துக்கடி இருக்குமுல்ல நறையா காஞ்ச எலுமிச்சப்பழோ
ம்
நல்ல எலுமிச்சப் பழ பாதி போட்டுட்டு அந்த காஞ்ச எலுமிச்சப் பழோ கட் பண்ணி வெச்சுன்னு எல்லா மிக்ஸ் பண்ணி புளி பழைய புளி நா எப்பவுமே புளி வெலக்கி தா வாங்குவோ வடைக் தோல உரிச்சு தட்டி வச்சிருவோங்க அதுல வந்து நா தனிய எடுத்து வச்சருவே அந்த உள்ளக்கற கொட்ட சொத்தையா இருக்கும் பாத்தீங்களா புளி தனி பிரிச்சு வெப் பம்மல்ல அதே ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு இந்த பொங்கலப்போ அந்த புளி நல்லா ஊற வச்சு அ பித்தள பாத்தரோல்லா வெளக்கீங்க அந்த புளியு வேஸ்ட் பண்றதுல்ல
பரவால்ல பரவால்ல நல்லதுதாங்க எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதில்லைங்க
ஆமாங்க அது சும்மாதான தூக்கி போட போறோ அந்த புளி இருந்தா பாத்தரோ கழிவிக்கலாமுல்ல அப்டிதா எப்பவுமே தனியா எடுத்து வச்சுட்டு கரெக்டாருக்கு எப்படி இருந்தாலு உங்களுக்கு ஒரு ஒரு அரை கிலோ புளியெலா வேஸ்ட்டாயிடுல்ல அந்த கொட்டக்குள்ள பூச்சியெல்லா இருக்கும்முல்லங்க அதெல்லா
கண்டிப்பா கண்டிப்பா
அத எடுத்து வச்சு எலுமிச்சப் பழத்த கொஞ்சோ ஏங்க வீட்ல எலுமிச்ச மரோ இருக்குங்க அந்த எலுமிச்ச பழத்த போட்டு பாத்தறது கழுவி இந்த கருப்பு கலர்ல ஒரு கவர் இருக்குளுங்க
ஆமாங்க
அந்த கவர போட்டு போட்டு கட்டி கட்டி செல்ஃப்ல வெச்சிருவங்க ச கபோர்ட்டு போட்டு போட்ருவோ
ஓ அப்பிடியா சேரி சேரிங்க எங்கே இங்க பொங்களுக்கு ஊருக்கா இங்க தானா
இங்கதாங்க பொங்குக்கெல்லா கிளீன் பண்ணியாச்சு பொங்கல் அப்போ பொங்கல் வீட்ல சூரியன் பொங்கல் வெப்போ
மாட்டு பொங்கல்னது எங்களுக்கு தோட்டத்துல மாடுல்ல மாடு இப்ப வளர்த்துறதில்ல ஏங்கிறல் ஆமாங்க அதனால இந்த பொங்கல் மட்டு வெப்போ அப்புறோ காணு பொங்கல் வந்து பாப்பாங்கல்ல புள்ளார் வைக்கிறாங்களங்க அதுக் காணும் பொங்கல் வெப்போ
ஓ செர் செர் செர் செரிங்க எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நாங்க பொங்காளி காலைல சூரிய பொங்கல் வைப்போங்க பொங்கல்லா வச்சுட்டு எங்க அம்மா பாத்தீங்கன்னா வெள்ள பொங்கல் வைப்பாங்க சக்கர பொங்கல் வைப்பாங்கங்க ரெண்டுமே வச்சு நம்ம வீட்ல இருக்குற எல்லா காயுமே கத்திரிக்கா பூசணிக்கா ஆ உருளைக்கிழங்கு வாழக்கா தக் தக்காளி எல்லாமே நேரிஞ்சிட்டு எல்லாமே பல காய்கறிகல வாங்கி சாமி கும்பிடுவாங்க வீட்டுல வாழக்காய் எல்லா வச்சு சாமி கும்மிடுவாங்க வீட்டுல பொங்கல் வச்சு இந்த காய்கள்லா எல்லாமே வீட்டுல வாங்கி சாமி கும்பிடுவாங்க பொங்கல் அன்னைக்கி
ஓ நீங்க அப்படி செய்வீங்களா நாங்க எப்படி தெரியீங்களா இப்போ நீங்க நம் நம்ம பொங்கல் விழான ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் போகி பண்டிகை அதுக்குதா நம்ம வீடு ஃபுல்லா எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பழைய பொருள் எல்லா எடுத்துட்டு புதுப்பொருள்ல்லா பயன்படுத்துவாங்க அந்த மாரி பண்ணுவோ அப்புறம் ரெண்டாவது நாள் தை பொங்கல் வந்துங்க நாங்க சூரிய உதயமாக இருக்க முன்னாடி சூரியன் பொங்கல் வச்சு வச்சிருவோம் நம் தஞ்சாவூர் சைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புது நெல்லு தஞ்சாவூர் நம்ம நெலு நம்ம ஊரு சைடும் நெல்லு விளஞ்சதுன்னா அந்த புது நெல்லு இருக்குல்லங்க அத எடுத்து புதுப்பான வாங்கி அதில பொங்கல் வச்சு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக பொங்கல் விழா கொண்டாடுறாங்க நா என்ன பண்ணுவேனா பச்சரிசி கடையில தாங்க வாங்குவே வாங்கிட்டுங்க ஆ பித்தள பாத்திர தரிய வைப்பே மண்பான வாங்க மாட்டே புதுசு வாங்க மாட்டே பழைய பாத்திரத்தே அதுலே வச்சுட்டுங்க ஏன்னா சூரிய உதயமாகுறதுக்கு முன்னாடியே வச்சுடுவே வச்சுட்டு நம்ம கரும்பு மஞ்ச கொத்து மஞ்ச கொத்து வீட்லயே போட்டுருக்கேன்ங்க மஞ்ச கொத்து நா அத எடுத்துக்குவே வருச வருசம் போடுவே மஞ்ச கொத்து வச்சுட்டுங்க கரும்பு கடையில வாங்குவோ மத்தபடி வந்து வீட்ல நம்ம வீட்ல விளையிர இந்த தோட்டத்துல எங்க தோட்டத்துல தேங்கா விளையு தேங்காயி வாழப்பழம் அப்புறோ நா அரசாணிக்கா ஆ சேனக்கிழங்கு அப்போ இந்த தை மாசம் வந்து இது மட்டும்தா எங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் எலும்பிச்சம்பழம் இது வீட்ல இருக்கும் இது எல்லாத்தி நம்ம அவுங்கவுங்களுக்கு என்ன விவசாயம் பண்றாங்களோ அதை வந்து நம்ம எடுத்து சூரியனுக்கு வச் சி நம்ம வந்து இதெல்லா விளைஞ்சதுக்காக நம்ம நன்றி தெரிவிக்கிறதா ஃபர்ஸ்ட் இந்த சூரியன் பொங்கல்ன்னு சொல்லுவாங்க அப்ப அதெல்லா வச்சுங்க எங்க வீட்ல விளஞ்சதெல்லா வச்சு அது கூட பழங்கள்ல எல்லா பழங்களும் வாங்கி வச்சு ம் பொரி எல்லாம் வைப்பேங்க மாமியார் பொரி எல்லா வச்சுதா கும்பிடுவாங்க பொறியல் அப்புறம் மு ஆ பேரீச்சம்பழம் முட்டாயி அந்த மாரில்ல வச்சு இது சர்க்கரை பொங்கல் தா வைப்போ வச்சி இப்படிதாங்க கும்பிடுவோம்
நீங்க மாடு வச்சுட்டுருக்கும் போது மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்க
மாடு வச்சிருக்கும் போது மாட்டு பொங்கல் வந்து மூணு பொங்கல் வைப்பாங்க ஆ மாட்டு பொங்கலுக்கு சாயங்கால நேரம் ஆறு மணிக்கு மேலதா அது வந்து புது மண்பானதா வாங்கணு இதுல வெக்க மாட்டாங்க தோட்டத்துலதா வெப்பாங்க அப்ப மாடுகளுக்கெல்லா ஃபுல்லா அன்னை ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட்டுங்க எந்த வேலையு கெடையாது காலைலந்து சாப்ட்டேதா இருப்பாங்க ஃபுல்லா நல்லா குளிக்க வெச்சு மஞ்சள் குங்குமெல்லா ஃபுல்லா தடவி நெத்தில வந்து பெரிய பொட்டு வெச்சு கொம்புகளுக்கெல்லா பெயிண்ட் அடிச்சு மால போடுவோ மால போட்டு கொம்புகளுக்கு பூ சுத்தி விடுவோங்க சுத்தி விட்டுட்டு அவுங்களுக்கு என்ன அன்னைக்கு புடிக்குதோ அதையெல்லா சாப்ட குடுப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சாப்புட்டேதா இருப்பாங்க அப்றோ சாய்ங்கால நேரோ அ இந்த கொள்ளு இருக்குதல்லங்க கொள்ளு அதுக்கு பேரே பட்டி கொழம்புனு சொல்லுவாங்க இந்த கொள்ளு வந்து மொளகட்டி வெச்சு வேக வெச்சு நீங்க சொன்ன மாரி எல்லா காய்கறிகளு வெச்சு சாமி கும்புடுவாங்க சொன்னீங்கள்ள அந்த மாரி உருளக்கிழங்கு கத்தரி க்கா எல்லா காய்களையும் போட்டு உ சாம்பார் வெப்பாங்க உ சாம்பார்னா அர ச்சு ஊத்தி உங்களுக்கு தெரியுமல்ல அந்த கொள்ளு கொழம்பு
தெரியு தெரியுங்க
அந்த கொழம்பு வெச்சுங்க ம் மூணு பொங்கல் வெப்பாங்க மூணு பொங்கல் வெச்சு பச்சரிசிலதா பொங்கல் வெப்போ அப்றோ இந்த சாப்பாடு செஞ்சதுன்னு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்புட்டுருப்போ இப்ப எல்லாருமே சாய்ங்காலனா தோட்டத்துக்கு வந்திருப்பாங்க அப்ப இந்த சாணி இருக்குதுங்க மாட்டு சாணி அதுல வந்து ஒரு அ சதுரமா ஒரு பட்டி ஒரு தொட்டி மாரி கட்டுவாங்க சாணி வெச்சு அதுல வந்து ஊனாங்குடின்னு ஒரு கொடி இருக்கு அந்த கொடிய வந்து பூ மாரி பின்னல் மாரி பின்னி அந்த கொ சாணிய சுத்தி அந்த சதுர் சுத்தி வெச்சிருவோ வெச்சுட்டு அதுக்கு மேல பூவெல்லா வெச்சிருவோ பூவெல்லா வெச்சு அதய வந்து ஏதோ சாமியா நெனச்சு கும்பிடறதுதாங்க அப்ப அந்த எடத்துக்கு பொங்கல வெச்சுங்க
அதே மாரி எலைல பொங்கல் எல்லா வெச்சு பா மண்பானய வெச்சு கரும்பு இதெல்லா வெச்சு சாமி கும்பிடுவங்க சாமி கும்பிட்டு இந்த பழங்கள் சாப்பாடு இது எல்லாத்தையு மாட்டுக்குதாங்க ஃபர்ஸ்ட்டு ஊ ட்டுவாங்க ஏனா அது அதுதா நம்ம உழவு விவசாயோ செய்யறக்கு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கு து அதுக்கு மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறக்காகதா அந்த மாட்டு பொங்கல் அப்ப சாப்பாடெல்லா அதுக்கு ஊட்டி விட்டு பழங்களெல்லா குடுப்பாங்க குடுத்துட்டு அந்த மாடு வந்து அது சதுரமா பட்டி மாரி செஞ்சமல்லங்க அதுல அதுக்குள்ள கால் வுட்டு அதுக்குள்ள தண்ணிய ஊத்தி வெச்சிருப்பாங்க அத போய் களச்சிரு அது துரத்தி விட்டம்னா அத போய் இது பண்ணி விட்டுருங்க அதுதான் முடிச்சுட்டு அப்றோ சொந்தக்காரங்களுக்கெல்லா சாப்பாடு போட்டு அ அப்டிதாங்க கொண்டாடுவோ
பாருங்களேன் கிராமத்து பொங்கல் பொங்கல்தா இல்லைங்ளா எவ்ளோ அருமயா கொண்டாடுறாங்க மாட்டு பொங்கல்ல்லா பாத்தீங்ளா ம் பொங்கல்னாலே கிராமதாங்க
ஆமாங்க அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாடுகளு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அன்னைக்கு
ம் பரவால்ல பாருங்களேன் சேரிங்க சேரிங்க நா அப்றோ கூப்ட்டுங்ளா வெக்கிறேங்க ம் சேரிங்க